ஆ சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா
நா நல்லா இருக்கே சின்னைக்கு நாள் இன்னைக்கு
சாரி
இன்னைக்கு இன்னைக்கு எப்டி நாள் போச்சு இனிதே தொடங்கிச்சான் கேக்கே உம்
ம் நல்லா போச்சு பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்ட்டாங்கம்மா
ம்
ம்
ஹேர் ஸ்டைல்லா முடிஞ்சிதா
ஆ இப்ப டூ பெரியவ டியூஷன் போயிருக்கா சின்னவ வீட்லதா இருக்கா
ான்ச்ச
ஆ சாப்பாடு இன்னைக்கு லெமன் ரைஸ்
ம்
நீங்க சாப்ட்டச்சா ஈவினிங் ஸ்நக்ஸ்
ஆஹா இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து இதுக்கு சுண்டல் குடுத்தேனுங்க ஈவ்னிங்கா செஞ்சு குடுக்கலான்ட்டு கால்லே ஊர வச்சேனுங்க ஒத்துக்க ஒத்துக்க நாளைக்கி காபி இன்னோட ஸ்நாக்ஸ் இருக்குது வச்சாச்சு
ஓகே ஓகே நாங்க இப்ப ஒகே ஒகே இப்பதான் நாங்க டீ ஸ்டார்ட் பண்ணிருக்கோ
ஸ்டாப் பண்ணிருக்கிங்களா
இப்பதான்ங்க வச்சு குடிக்க ஒக்காந்துருக்கோ
சரி சரி நான் என்ன ஸ்டாப்ண பண்ணிருக்கே ஸ்டாப் அத இப்ப வச்சங்க வந்து பாக்கணு சொல்லிட்டு டீ காபி ஸ்டாப் பண்றாங்க
அ அத ஸ்டாப் பண்ணணனு தா நடுவுல நெனைச்சே பட்டு முடியலை திருப்பியு ஸ்டார்ட் பண்ணியாச்சு
நடுவுல கொஞ்சொ நாள் ஸ்டாப் பண்ண ஒரு டென் டேஸ் ஸ்டாப் பண்ணிருப்பே ஸ்டாப் பண்ணணு வேண்டாம் வேண்டாம் அப்டின்ட்டு திருப்பி ஊருக்கு போனே ஊர்ல எல்லாம் நறைய சாப்ட்டு திருப்பி பழக்கம் உடல மூணு நேரோ தேவைப்படுது இவங்கள இல்லைன்னா பார்த்தாவே டென்ஷன் ஏருது
சொல்ல நம்மளை சுத்திந்திர பயங்கது
ம் இப்ப இவங்க வந்து அந்த டீ குடிச்சோம்னா நமக்கு கொஞ்சொ ரிலாக்ஸ் இருக்க மாதிரி இருக்கு டீ குடிக்காது இருக்கு போது இவன் சின்னதா
ஆமா அ அ ஹலோ